இப்ப இந்த அ கொழந்தை பருவத்துலல்லா வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்போ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்டின்னு சொல்லா ஏன்னா வந் து நம்ப குறிப்பிட்ட வயது வரைக்கும் தா நம்புளுக்கு ஞாபகம் இருக்கும் ஆ அதுக்கு முன்னாடி நடந்த விஷ் ஷ்யங்கள் எதுமே நம்ளுக்கு ஞாபக இருக்காது அந்த மாரி ஒரு பருவம் தா வந்து அந்த குழந்தை பருவம் அப்டின் சொல்லா இப்ப இருக்கிற ஆ பருவத்துல கூட நம்ம என்ன நெனைப்போ அப்டின்னா நம்ம வந்து பெசாம வந்து கொழந்தை பருவத்துக்கே போயிர்ல்லா போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்புளுக்கு வந்து அ பிரச்சனைகள் அதுக்கப்புறோ நம்புளுக்கு வந்து ஒரு சுமைகள் இருக்கும் அதெல்லாமே அந்த குழந்தை பருவத்துல இப்ப கூட எதாச்சும் ஒரு குழந்தைய கை குழந்தைய பார்த்தா கூட சப்ப சம நம் ச்ச பேசாம வந்து அந்த கை குழந்தையாவே மாறிடலா போல அது அதுக்கு ஏன்னா ஒண்ணுமே தெரியாது என்ன பண்ணுறோ ஏது பண்ணுறோ அதுக்கே தெரியாது ஆ ஆனா வந்து அத பாத்து எல்லாரு ரசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பருவம் அப்டிங்கிறது வந்து ஒரு குழந்தை பருவ ரொம்ப ஒரு அழகான பருவ அப்டின்னு சொல்லலா ஆனா வந்து அ என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா நம்ம எ எப்டி வந்து ஒரு குழந்தை பருவத்துல இருக்கோமோ அதேதா நம்ம வந்து அந்த ஒரு வயதானதுக்கு அப்பறமு நம்மளுக்கு அந்த அஹ் பல்லு இல்லாம இருக்குறது நம்மளுக்கு வந்து அந்த நடக்க முடியாத இரு இருக்கிறது எல்லாமே அப்டியே நம்ம திரும்ப அந்த ஒரு குழந்தையான ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து அந்த வயதானதுக்கு அப்பற கொஞ்ச கொஞ்சமா நம்மளுக்கு வந்து திரும்ப அந்த கொழந்த நெலையா மாரி தா நம்ம வந்து எறக்குறோ அதாவ்து ஒரு அந்த குழந்தை அ பருவம் படைப்பே வந்து ஒரு வேற ஒரு விதமான ஒரு ஒரு நல்ல படைப்பு அப்டின்னு சொல்லா அந்த கா அந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து நம்ப வந்து அந்த சிறு வயதுல அந்த பா அந்த பள்ளி நேரத்துலலா வந்து ஒரு மாரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போ கெடைக்கிறத வாங்கி சாப்ட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக் ஒரு சில மிட்டாய்கள்லா வந்து இன்னிக்குமே வந்து அது கிடைக்கறது இல்ல ஏன்னா அப்போ ஒரு ரூபாய்க்குன்னா மூணு தருவாங்க அஞ்சு தருவாங்க ஆனா இப்பல்லா நம்ம அத நெனைச் கூட வாங்க முடியாது அந்த பொருளும் விக்கறது இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு சுவை நிறைந்த ஒரு சந்தோஷ அப்டின்னா அந்த குழந்தை பருவ அப்டின்னு சொல்லலா அதுல வந்து ஓடி ஆடி விளையாடுறதா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் ரசிக்கிறதா இருக்கட்டும் அ நம்மள மீறி ஒரு சில விஷயத்துல எல்லா வந்து இப்பவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு புடிச்ச விஷய ஒண்ணு பாத்தோ அப்டின்னா நம்ம என்ன மாறிறோ அப்டின்னா ஒரு குழந்தையாவே மாறிடுறோ னு சொல்லலா அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்துல ஈர்ப்பு வச்சிருக்கோ அப்டின்னா அந்த அ குழந்தை தனம் வந்து நம்மளுக்கே வந்து வர ஆரம்பிச்சிரும் இந்த மாரி வந்து ஒரு குழந்தை பருவத்துல வந்து நம்ம நெறைய வந்து பாத்து இருப்போ ரசிச்சிருப்போ அதெல்லா வந்து இப்ப நெனைச்சு ப்த்தாச்ச நம்ம வந்து அத அந்த காலத்த வந்து நம்ம அஹ் தவறு செஞ்சுட்டோ இன்னும் கொஞ்ச நாள் அங்கயே வந்து இருந்திருக்கலா நம்ப இன்னும் நெறைய நம்ம பார்க்க வேண்டியது இருந்திருக்கு பாத்திருந்திருக்கலாமே நம்ம டக்குன்னு வந்து அந்த குழந்தை பருவ ல இருந்து மாறி ஆ இந்த மாதிரி வந்துட்டோமே அப்டிங்கிற ஒரு விஷய எல்லா வந்து நெறையாவே நம்மளுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் அதெல்லாமே ஒரு என்னம என்ன சொல்றது அததுெல்லாமே ஒரு ரசிக்க ஆரம்பிச் ட்டோ அப்டின்னு சொல்லலா அ என்னதா அந்த நம்ம அந்த கொழந்தைகளுக்கு அப்ப கொழந்தையா இருக்கும் போது நம்ம நெறையா டி வாங்கியிருப்போ திட்டு வாங்கியிருப்போ அதெல்லா நம்மளுக்கு எதுமே ஞாபக இருக்காது ஏதோ ஒண்ணு ரெண்டு தா நம்பளுக்கு ஞாபக இருக்கும் அப் அப்பா அம்மா சொல்லி நம்மளுக்கு ஞாபக வரு இல்ல நம்ப பண்ணத வந்து ஒரு புகைப்படமா எடுத்து வச்சிருப்பாங்க வீடியோவா எடுத்து வச்சிருப்பாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா என்ன பண்றாங்க அப்டின்னா ஒரு கொழந்த பொறக்கிறதுல இருந்து அது எழுந்து நடக்கிறதுல இருந்து இ சாப் ப்புட்றதுல இருந்து வெளையாடுறதுலருந்து எல்லா சின்னச் சின்ன விஷயங்களையு வந்து அவுங்க ஒரு அ புகைப்படமா எடுத் து வீடியோவா எடுத்து அவுங்க சேமிச்சு வச்சு நாளைக்கு அந்த கொழந்த பெருசானதுக்கு அப்பற நீ பாரு சின்ன வயதுல வந்து இந்த மாதிரில்லா பண்ணிட்டு இருந்த நாங்கல்லா அவ்ளோ ரசிச்சுட்டு இருந்தோ அதெல்லாமே அவுங்க வந்து ஒரு ஒரு மெமரிஸா வந்து சேகரிச்சு எல்லாம் பண்றாங்க அப்டின்னும் போது அதல்லா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷ்யோ அதெல்லாமே வந்து நம்மளோட விஷ் விஷ்யத்த வந்து நம்ப பாக்கலனா கூட நம்ம அத வச்சு நம்ப திரும்பி பாத்துக்கலா நம்ம எப்டிலா இருந்தோ நானா இப்டி பண்ணே அப்டிங்கிற மாதிரில்லா வந்து இன்னமு எங்க அம்மா அப்பா எல்லா எதாச்சு ஒண்ணு சொல்வாங்க நானா இப்டி பண்ணே அப்டிங்கிற மாரி ஒரு விஷ்யோலா வந்து எனக்கே ஆச்சிரியமான ஒரு விஷ்யங்கள்லா இருக் க்கு ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான பருவோ அப்டின் நா நெனக்கிறே அ நீங்க என்ன நெனக் க்கிறீங்க நீங்க என்ன மாதிரியான அ உங்க சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயங்கள் எதாச்சு ஞாபக இருக்கா அ உங்களப் பத்தி சொல்லுங்க
கண்டிப்பா ரொம்பவே அழகா நீங்க சொல்லியிருந்தீங்க குழந்தைப் பருவம் அப்டின்னு எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச விஷ்யோ அப்டின்னா அந்த ஸ்கூ அந்த பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு அ மாலை நேரத்துல வந்து நம்ம பைய தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்ன்னு வந்து எங்க அம்மா வந்து அப்ப எ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எப்பையுமே வந்து அந் அ இப்ப இப்ப இருக்குற காலகட்டத்துல நம்ம வந்து எதோ ஒரு ஆ தின்பண்டமோ எதோ நம்ம வீட்ல செஞ்சு வக்கிறோ இல்ல வாங்கி வக்கிறோ புள்ளைங்களுக்காக அவுங்க வந்துருவாங்களே அப்டின் றதுக்காக ஆனா எங்க அம்மால்லா வந்து காலையில செஞ்ச சோறதா அந்த சாய்ங்காலோ எனக்கு ஊட்டி விடுவாங்க அதுவே ரொம்பவே எனக்கு அதுவே என்னமோ வந்து அத சாப்ட்டுட்டு வெளியில போயி பசங்க கூட எல்லாரு கூடயு வெளையாட்ற ஒரு ஒரு விஷ்யம் வந்து ரொம்பவே அழகான விஷயமா நா பாக்குறே ஏன்னா இப்ப இருக்குற காலகட்டத்துல அந்த ஒரு வி வாய்ப்பே யாருக்குமே அமையலன் தா சொல்லணு அ எல்லா நாங்க என்ன பண்ணுவோன்னா எ நாங்க ஒரு எப்டியு வந்து தெருவுல வந்து ஒரு பத் பத்து பேர் இருப்போ அந்த பத்து பேரையு எல்லாருமே கரெக்டா அந்த அ சாப்ட்டு முடிச்சுட்டு அ டிரெஸ் எல்லா மாத்திட்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு எடத்துல வந்து நின்றுவோ எல்லாரு வந்ததுக்கப்பறோ எல்லாரு சேர்ந்து கண்ணாமூச்சி வெளையாட்றதாகட்டும் இல்ல வந்து ஒன்னா உக்காந்து கல்லாங்கா வெளையாட்றதா ஆனா ஈவினிங் அந்த சாயங்காலத்துக்கு மேல ஆறு மணிக்கு மேல வந்து கல்லாங்கால்லா வெளையாடக் கூடாதுன் சொல்லிருவாங்க அதனால ஓடி புடிச்சு வெளையாடுவோ எதோ ஒரு விஷ்யோ வெளையாடிக்கிட்டே இருப்போ கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது மணி வரையு வெளையாடுவோ வெளையாடிட்டு அதுக்கப்பறோ நம்ம வந்து அ வீட்டுக்கு போவ ஆ நம்மள வந்து இத்தனைக்கு நடுவுல வந்து நம்ம அம்மா வந்து அ அத்தன வாட்டி வந்து கூப்புடுவாங்க ஆ வாப்பா வாம்மா டைம் ஆயிடுச்சு வாங்க இதுக்கு மேல என்ன வெளையாடுறீங்க அப்டின் கேப்பாங்க ஆனா அப்பவு வந்து இருங்கம்மா இன்னு ஒரு இன்னு கொஞ்ச நேரோ இன்னு கொஞ்ச நேரோன்னு வெளையாடிட்டு அதுக்கப்பறோ வந்து ஆ அதுக்கப்பறோ நம்ம வந்து போயிட்டு வீட்ல போயி அ அப்பவு எதாவது ச சூடா எதாவது சமச்சு வச் வச்சுருப்பாங்க அத சாப்ட்டு தூங்குறோ தூங்கும் போது அவ்ளோ நல்ல ஒரு உறக்கம் வரும்னே சொல்லலாம் அதல்லா என்னால மறக்கவே முடியாது ஏன்னா நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் நமக்கு புடிச்ச விஷயங்கள் எல்லா நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல செஞ்ச விஷயங்கள்லா நம்மளால கண்டிப்பா மறக்க ஆராச்சு வந்து எதையாவது தூக்கிட் போய்டுவானா இல்ல கொழந்தைய தூக்கிட்டு போய்டுவானா அந்த மாதிரி சில பயங்கள் தா இப்ப அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலா அப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து ரொம்பவே பாதுகாப்பான ஒரு ஆ ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோனே சொல்லலா அதெல்லா ரொம்பவே நல்ல ஒரு வாழ்க்கையா எனக்கு தோணு இன்னொரு ஒரு விஷ்யோ அப்டின்னா ஆ அந்த பள்ளி பருவ அந்த குழந்தை பருவத்துல அப்டின்னா இந்த ஆ இந்த வந்து என்ன சொல்றது இந்த தீபாவளி நேரம்லா இருக்குல்ல அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏன் அப்டின்னா அந்த அந்த எடோ அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து புதுசா வந்து ட்ரெஸ் வாங்கி தருவாங்க அ காலையில சீக்கரமா எந்திரிச்சி எண்ணெ தேய்ச்சு குளிச்சு ம் எல்லாருமே நம்மளோட பக்க உறவினர்கள் எல்லா நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவுங் ஏதாவது பலங்காரங்கள் செஞ்சி எடுத்துட்டு வருவாங்க நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் எல்லா போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் பலங்காரங்கள் குடுக்கறது இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு விஷயமா அதாவது ஆ இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே நடக்குது நா இல்லன் சொல்ல வரல ஆனா அப் ப இருக்கற காலகட்டத்துல வந்து ரொம்பவே நல்லா அழகா இருந்துனே அந்த அந்த புகைப்படங்கள் எல்லா நம்ம எடுக்கலனாலுமே அது ஒரு நினைவுகளா நம்ம கூட இருக்குன்னே சொல்லலா ஆ அது வந்து ரொம்பவே அழகான ஒரு விஷயோ ஏனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாருமே புகைப்படம் எதுக்காக எடுக் கறாங்க அப்டின்னா அ அ நீங்க சொன்ன மாரி அது வந்து ஒரு அ மெமரிஸா இருக்கு அப்டின்றத விட ஏ நா இப்டி வாழ்றே நா இப்டி இருக்கே அப்டின்றத வெளிய வந்து பந்தாவா காட் டிக்கிறதுக்காகவே நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்கன்னே சொல்லலா ஏனா எங்க வீட் வீட்டு கிட்ட வந்து நெறைய எங்க வீட்டு கிட்ட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து அ அவங்க வாங்கி அவங்க வந்து நெறைய விஷ்யங்கள் புதுசு புதுசா வாங்கி தருவாங்க அது இல்லாம என்ன பண்ணுவாங்கனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷ்யோ வாங்குறாங்க ஏதோ ஒரு அ ஊஞ்சலோ ஏதோ ஒரு விளையாடுறதுக்கு பொருள் வாங்குறாங்க அப்டினா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இத விட மேல நா வாங்கி தரணு எ கொழந்தைக்கி நா வந்து இ இத விட காஸ்ட்லியா வாங்கி தரணு இதை விட அதிகமான காசு போட்டு வாங்கி தரணு அப்டின்றத வந்து அவங்க நெனைக்கிறாங்கன்னா அது ஒரு பாசம்னு நெனைக்கிறாங்க அது பாசமே கெடையாது என்னன்னா அ அவங்கள விட நா அதிகமா வாங்கி தரணுந்தா நெனைக்கி எங்கிட்டயே சொல்லுவாங்க ஆ அவங்க இத வாங்கிட்டாங்கப்பா நா இத விட அதிகமா என் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி தரணும்ப்பா அப்டின்னு சொல்லும் போது இந்த விஷயத்துல வந்து பாசம் ஒண்ணும் பெருசா தெரியல ஆனா நம்ம நா நாலா வந்து ஒரு காரோ இல்ல ஏதோ ஒரு பொம்மை வாங்கணுன்னாலுமே எங்க அப்பா கிட்ட வந்து நா அடம் புடிச்சி ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி அதுக்காக நா வாங்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அழகானதா அத நம்ம வந்து பாதுகாப்பா வச்சிருப்போ அதெல்லா வந்து அந்த காலத்துல இருந்துச்சி இருக்கிற காலகட்டத்துல அதெல்லா இல்ல அதெல்லா ரொம்பவே என் கொழந்தைகள்லா வந்து என் கொழந்தைகள்லா இப்போ நா அதுக்காக நா என் கொழந்தை வந்து கேட்டா நா வாங்கி தரமாட்டேன்னு சொல்ல வரல என் கொழந்தை இப்ப உடனே உடனே என்னால வாங்கி தர முடியலனாலு நா வந்து இன்னு ஒரு ஒரு அஞ்சு நாள் டைம் குடுப்பா நா சேத்து வெச்சு வாங்கி தர அப்டிஇப்டின் சொல்லி தா வாங்கி தருவே அந்த மாதிரி வாங்கி குடுக்கற்துதா வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயோனு நா நெனைக்கிறே ஏனா குழந்தை பருவம் வந்து எப்பவுமே வந்து ஒரு அழகான பருவம் அந்த அந்த பருவத்துல நடக்கற விஷ்யங்கள ஆகட்டு சில விஷ்யங்கள்லா நம்மளுக்கு வந்து ஆ இது திரும்பவும் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குல்ல அப்டின்னு நம்ம தோன்ற அளவுக் கு சில விஷயங்கள்லா நடக்கு அந்த மாதிரி எல்லா வந்து ஆ அந்த குழந்தை பருவத்துல வ ந்து நடக்கக்கூடிய விஷியங்கள் வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒரு அழியாத ஒரு பொக்கிஷமா நமக்கு வந்து ஒரு மெமரிஸா நம்ம கூடவே இருக்குன்னே சொல்லலா ஆ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளால சொல்ல முடியு அதே மாதிரி ம் இன்னொரு ஒரு விஷயோ அப்டின் பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல வந்து நீங்க சொன்ன மாரி அந்த ஆ ஒரு ரூபாய்க்கி நாலு சாக்லேட் தருவாங்க அது ஆசை சாக்லேட் ஆ அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து கால் அமத்தி விட்டாலோ இல்ல கரண்ட் போனப்ப ஆ விசறி விட்டாலு அப்பெல்லா வந்து எங்க அப்பா வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா ஏதோ குடுப்பாரு அந்த கா இருவது பேக் தூக்கிட்டு கா கடைக்கி ஓடுவே கடைக்கி ஓடி அங்க என்ன வந்து அது அப்பல்லா வந்து பத் இருபது ரூபாயல்லா செலவு பண்ணலா மனசு வராது ஒரு அஞ்சி ரூபா மட்டு செலவு பண்ணிட்டு மீதி பதினஞ்சி ரூவாய எடுத்து வச்சிப்போ ஆ எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்ப அப்ப ஏதாவது வாங்கி சாப்ட்லா இல்ல நா எங்க பள்ளி பருவத்துல வந்து பள்ளி பள்ளிகள் கூட ந நண்பர்கள் கூட சேந்து ஏதாவது சாப்ட்லா அப்டின்ற மாதிரில்லா சில விஷயங்கள்ல்லா அப்ப வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஆ ஆ என்ன சொல்றது பொறாமையோ எதுவுமே இல்லாம நம்ம அந்த குழந்தை பருவத்த வந்து நம்ம கடப்போ அப்டின்றதுனால எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாவே தெரியாது அவுங்க இத வாங்கி குடுத்தாதா நம்ம அத வாங்கி தரணு அப்டின்ற ஒரு இதுவே இருக்காது ஆ எல்லாரு சேந்து சாப்ட்ணு அவ்ளதா அது எப்டி யார் காசுல சாப்ட்டா என்னன்ற மாதிரிதா நம்ம எல்லாருமே சாப்டுவோம்னே சொல்லலா ரொம்பவே அழகான பருவம் ஆ ரொம்பவே அழகா வந்து நீங்க நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க உங்ககிட்ட பேசுனதுல வந்து ரொம்பவே மகிழ்ச்சி மிக்க நன்றி
ரொம்பவே அழகா சொன்னீங்க அந்த குழந்தை பருவம் அப்டிங்கிறது ஆ எல்லாருக்கு அது வந்து ஒரு ரசிக்க கூடிய ஒரு விஷயோ அப்டின்னே சொல்லலா உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆ மீண்டும் பேசலாம் நன்றி றி வணக்கம்
உம்